ஹலோ வணக்கம் என்ன பண்றிங்க
நானாங்க கொஞ்சோ நேரோ இன்னக்கி காலேல எழுந்திரிச்சி கொஞ்ச படிச்சேங்க எப்டியே இன்றைக்கு தா ஆர்வமா ஒரு ஒக்கப் மீனிங்ஸ் எல்லா இருக்குல்ல அதெல்லா கொஞ்சோ உக்காந்து படிச்சங்க அதுக்கப்ரோ அம்மா அப்பாலா கடைக்கு போயிருந்தாங்க ஐஸ் க்ரீம்லா வாங்கின்னு வந்து குடுத்தாங்க அது கொஞ்சோ சாப்ட்டுட்டு கொஞ்சோ அப்டியே என்டர்டெய்மண்ட் பண்ணிட் டு கொஞ்சோ நேரோ இப்பதாங்க படுக்லானு வந்த
செரி செரி காலைல என்ன சாப்ட்டீங்க
காலேல வந்து இன்னிக்கு பொங்கல் வச்சாங்கங்க பொங்கல்க்கு வந்து சட்னி வச்சிர்ந்தாங்க ஆமா தேங்கா சட்னி ஆமாமா என்ன ரொம்ப நாள் ஆச்சி பொங்கல் செஞ்சி அதனால வந்து இன்னைக்கு பொங்கல் செஞ்சாங்க
ஓஹோ எனக்கு வந்து டிஃபன்லயே புடிச்சது பொங்கல் தா
அப்டியா சேரி சேரி நல்லா இருக்கு எப்டி நா தல தல தழன்னு உள்ள போகு சாப்டா நாம அப்டின்னு தல தழன்னு
அப்டியே கொண்டா கொண்டான்னு வாய்க்குள்ளேயே ஃபுல்லாத்தியு வுட்டுருவா நல்லா சாப்ட்டு ஆ சுட அது கொஞ்சோ காஞ்சிடுச்சுனா ஒரு மாரி ஹாடா இருக்கு
யாம்மா
இல்லனாக்கா அது நார்மலா இருக்கு நல்லா சட்டுன் சாப்ட்ர்லா டபக் டபக்குன்னு
ஆமா சூடா இருந்துச்சுனா நம்ம வந்து எவ்ளோ சாப்ரோ நமக்கே தெரியாது அப்டியே உள்ள போய்ட்டே இருக்கு ஷாப் டா கன்சிஸ்டன்சி வாரி அவுடே
ஆமா சில பேர்லா சாம்பாரு சட்னி நா வந்துட்டு காலேல பால் குடிச்சே அவ்ளோ தா ஒரு டம்ப்ளர் ஃபுல்லா பால் எங்க வீட்ல குட்துர்வாங்க காலேல இந்த அப்டின் சொல்ட்டு அந்த ஒரு அடு வருல மொத பாலு கன்னு குட்டிக்குதா அப்டின்ற மாரி கால்ல ஏஞ்சசோனேயே எனக்கு ஒரு பால் ஒரு டம்ளர் ஃபுல்லா குத்துருவாங்க அம்மா
விட்டா பேசுவீங்க பேசுனாலோ ஆ அதுல காமெடி சென்ஸோட கரெக்டா பேசுறீங்க
இல்ல உங் எங்க வீட்டு
க்கீங்க உங்களுக்கு பசி எடுக்காதா மார்னிங்ல நீங்க சாப்
இல்ல நா ஏஞ்சுக்கிறதே பத்து மணிக்கு எப்டிங்க பசிக்
அஹ அது என்ன கரெக்ட் தா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல சேரி சேரி
பத்து மணிக்கு ஏஞ்ச்சிட்டு ஆ மதியோ ஏஞ் சேனா வெஜ் செஞ்சாங்கனா ஃபுல்லா சாப்ட்டுருவே நான்வெஜ் செஞ்சாங்கனா கொஞ்சோ லைட்டா சாப்ட்டுடுவே சாப்ட மாட்டே ஆ ஹ ம் வெஜ்ஜுனா நல்லா வெளுத்து கட் கட்டிடுவே
அப்டியா வித்தியாசமா இருக்கீங்க ஜே நீங்க ஆ
ஆமா கொஞ்சோ இல்ல ரொம்ப லைட் ரொம்பவே வித்தியாசமா இருப் பே கால்ல சாப்டா மயக்க வருனு சொல்லுவே மதிய நல்லா சாப்புடுவே நானு பீ ஆம்மா வெ ஜ்டேரியன்னா நல்லா வெளுத்து கட்டுவே ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட போட்டு போட்டு சாப்ட்டு குண்டாவே காலி பண்றுவே நானு
பரவால்ல ம்
நான்வெஜ்னா அது வந்து அந்த கறி மேலேயே தாட் போயிடு சோறு சாப் பன்னு அப்டின்ற ஒரு எண்ணோ வராது
அப்டிதான சாப்புண்ணு அதுதான நல்லது சாப்பாடுன்றத அவ்ளோ சாப்டாம காய் கறிகள் சாப்புட்ணு அ கறி தா சாப்புன்னு சொல்வாங்க
சாப்டமாட்ட இது வெஜிடபுள்ஸ் ஏதாவது வச் சிருந்தாங்க அம்மா வந்து உருளக்கெழங்கு இல்லனா கேரட் பீன்ஸ் சமர்சினா நா அது சாப்டுவே நானு
செரி செரி ஆனா ரெண்டுமே நல்லதுதா காய்கறிகளுமே சாப்புல்லா ஆ நான்வெஜ்ஜுமே சாப்பில்லா எது இருந்தாலுமே நம்ப எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அதுதா வந்து நம்மளுக்
இப்போ வர சிக்கன் ல்லா வந்துட்டு எல்லாமே பிராய்லர் கோழியா தான வருது அத சாப்டா நமக்கு கொஞ்சோ வெய்ட்டு தா போடுதே தவர ஒரு எனர்ஜி தர மாட்டுது
கண்டிப்பா கரெக்ட்டா தா சொல்றீங்க
நாட்டு கோழி வீட்ல செஞ்சாங்கன்னா அது சாப்டுவே அது கொஞ்
சேரி சரி ஆனா நாட்டு கோழின்ட்றது கொஞ்ச ஹார்டா இருக்கு இந்த அளவுக்கு வந்து சாஃட் டா இருக்காது எனக்கு வந்து நாட்டு கோழி ஆம்மா எனக்கு நாட்டு கோழின்றது சாப்புண்ணுனு ஆசையா இருக்கு ஆனா அது சாப்டா அந்த கொழம்பு டேஸ்ட்டு வந்து எனக்கு புடிக்காது ஒரு மாரி ஹார்டா ஒரு மாரி இருக்குன்றதுனால நா சாப்ட மாட்டே சி
எங்க அம்மா நல்லா பஞ்சு மாரி செய்வாங்க அதுல சாண்ட்விஜு இல்லக் கட்லெட்டு அந்த மாரி ஏதா போட்டு குடுத்துருவாங்க இந்த மாரி நாங்க சாப்பிட மாட்டன்னு தெரிஞ்சு நான்வெஜ்ஜு பாட்டு கோயில்ல
செரி செரி நல்லதுதா ஆனா எப்டி நம்ம எடுத்துக்குறோன்றது பொறுத்து இல்ல அதா சாப்புட்றீங்கள கொஞ்சமாத் சு அது வெறச்சு பரவால்ல
ஆனா இப்போ அதுவு வுட்டாச்சு அந்த மாரி நா வெஜ் சாப்பிடுறதயே உட்டாச்சு அது சாப்டவே ஒரு மாரி சலி சகிப்பா இருக்கு அ போ சாப்புட்ணுமா அப்டின்னு
உங்களுக்காக சாப்ட்டு சாப்ட்டு பாம் எப்டி சொல்றது வேண்டா
ஆ அப்டின்னு டோன்ல வந்துருச்சு ம் ம் இல்லென்னா நல்லா சாப்பாட் ஃபஸ் ஃபுல்லா சாப்ட்டுடுதா இருந்த ஒருச்சே ஒரு ஏஜ் வரைக்கு நல்லா சாப்ட்டுட்ருந்தே நான்வெஜ்
நமக்குமே போக போக இது வேண்டா இது நல்லத் தில்ல இது வந்து கேட்டதுனு தெரியுதல்ல அந்த இதுல நீங்க விட்ருப்பீங்க போல
ம் அதேபோ அது போல நெனைக்கிற
கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதா இருக்கு ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்ககோ அப்படின்னா நம்ம உடம்புக்கு தா நம்ம பாப்போ அப்டிந்த மட்டுதா நம்மளால ஸ்ட்ராங்க இருக்க முடியு இல்லன்னா நம்ளுக் கண்டிப்பா இத சாப்புட்ணு அத சாப்புட்ணுன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அது வரைக்கு குட்டு தா
அஹ ஏதோ ஒரளவுக்கு
நா வந்து கொஞ்சோ கொழம்பு ஊத்திப்ப ஐ அந்த எப்படி செஞ்சாலுமே ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ்ஸா வச்சுப்பே ரொம்ப எல்லா நா சாப்பிட மாட்டே அதனால வந்து நா சாப்ட்டாலு ப்ரச்சன இல்ல சாப்பில்லனாலு ப்ரச்சன இல்ல அதனால வந்துட் கொஞ்ச கொஞ்சமா எடுத்துப்பே நா எதுவா இருந்தாலு
ஆ கொஞ்சோ எடுத்துக்க நா வந்து இப்போ அம்மா ஏதாவது பி சிக்கன் கொழம்பு வைக் க்கிறாங்க அப்டின்னாக்கா அது கொழம்பு மட்டு ஊத்திப்பே அந்த சிக்கன் ஆனா சாப்ட மாட்டே
பண்ணுவே என் கரெக்டா இருக்கீங்க என்ன மாரியே நீங்களு
ஆம்மா எனக்கு அது அதுல இருக்க சிக்கன் வந்து அவ்ளோவா புடிக்காது
அதே மாரி எக்குனாலுமே ஒண்ணு சாப்பிடுவே இல்லைனா ரெண்டு சாப்பிடணு அப்படின்னாலமே ரொம்ப கஷ்டப்பட்டுதா சாப் க அந்த ஒயிட்யாக் மட்டுதா சாப்புணுன்னுவே கரெக்டா வந்து என்னோட ஹெல்த் கான்ஸியஸ்ல நாத் கரெக்டா இருப்பே இவ்ளோனா இவ்ளோ தா சாப்புட்ணு
அந்த முட்டே ஆனோன்னு முட்ட கொழம்புன் ஒன்னு வப்பாங்கல்ல பொத்து ஊட்னா அதுல நல்லாருக்கு நல்லா அது வந்து ஊ ஊருகி
ஒடச்சி சாப்ட்றதா இல்ல வந்து அப்டி பாயில் பண்ணி சாப்ட்றதா
அங் இல்லையா
அப்புன் செரி செரி நல்லாதா இருக்கு அதுவு
அது நல்லா ஃபுல்லா அந்த ஆனாஸ் சிபு கொழம்புலே வந்து ஊறி போயி அப்டியே எடுத்து சாப்டும் போது நல்லாருக்கு அது ஒரு சைடு
கண்டிப்பா நல்லாதா இருக்கு உண்மையாலே
நார்மலா வேவ்ச்ச முட்டையு அந்த ஆணத்துல குழம்புல போட்ட முட்ட சாப்பறதுக்குமே டிஃபரென்ட்ஸ் இருக்கு
ஆமாம் அதே மாரி ஆம்லெட் அது எல்லாமே ஒரு ஒரு ஒவ்வொண்ணுத்துக் கு ஒரு டேஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வந்து எப்ப என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதுக்கேத்த மாரி நம்ம சாப்புடுவோ
கலக்கு கலக்கிலா சாப்ட்ருக்கீங்களா சிஸ்
இல் இல்ல நா கேள்விபட்ருக்கே அனா சாப்ட்டது இல்ல அது எப்டி பச்சையா அப்டி ஏதோ பண்ணி சாப்புட்றாங்கன்னு எனக்குத் தெரில ஆனா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க
நார்மலா முட்டைய ஒடச்சி போட்டுட்டு இப்போ சால்னா குருமா இருக்கு இல்லையா
ஆமா
அத கொஞ்சோ ஊத்திட்டு அ ஆனியனு டொமேட்டோலா போட்டுட்டு நல்லா ஒரு கொத்து போட்டோனா முஞ்சுது அவ்வுளோதா அது லைட் எது சொல்றது முட்டல்லா நல்லா வேவனு அது வந்து ஒரு நார்மலா ஒரு மூணு நிமிஷோ வெந்தாலே போது அது நல்லா இருக்கு ஆனா
செரி ஏன்னா குருமா நீங்க ஊத்துறீங்கன்னு சொல்ல அந்த டைம் அது ஊத்துனா அது கண்டிப்பா நல்லாதா இருக்கு அந்த டேஸ்ட்டோட நம்ம சாப்ட்ர்லா
ஆ எல்லா கடையிலையுமே அந்த குருமா போட்டுதா குடுப்பாங்களலேயா அது நல்லா இருக்கு ஆ பரோட்ட நல்லா இருக்கு
ஆ எல்லாருக்குமே வாழ்த்து உண்மையிலே சொல்றங்க ஆ மோஸ்ட் ஆப் ஆல் வந்து இந்தியன்சுன்னு பாத்தா அப்புடின்னா பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கு பரோட்டான ரொம்ப புடிக் கு அந்த சால்னா வச்சு சாப்பறது இது ரெண்டு வந்து யாராலுமே அடிச்சுக்க முடியாது
ஆமா ஆமா ஒரு ஒரு சில ஊருக்கு ஏத்த மாரி இருக்குலேயா இந்த கடைல ஃபேமஸ் இந்த கடையில வாங்கி சாப்டனா எவ்ளோ வேனா சாப் ல்லா அப்புடின்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னு நல்லா சாப்பிடலா
ஒரு சில எடத்துலல்லா நல்லாருக்குங்க அந்த பரோட்டா வந்து பிச்சு போட்டுட்டு அந்த சால்னாவோட ஊத்தி சாப்பிட்டோ அப்புடின்னா ஆமா நல்லா இருக்கு சாப்பிடரதுக்கு நானுமே வந்து போன வாரோ அதுக்கு முந்தின வாரம்லா சாப் ச பரோட்டா சாப்பிடுனு போலேயே இருந்துச்சுங்க ஒரு கிரேவிங்ஸாவே ரெண்டு வாரோ தொடர்ந்து சாப்ட்டே அதுக்கு அப்றோ வந்து அப்டியே நம்ம தொடர்ந்து தொடர்ந்து சாப்ட் ட்டனா அது ஒடம்புக்கு தா கெடுதல் அப்டின் சொல்லிட்டு கொஞ்சு கொஞ்சமா கன்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கே நான்னு இப்ப
ஓ ஓ ஆமா அது ரொம்ப எடுத்துக்க கூடாதுல்ல இப்ப அதனால நெறையா பொரட்டா சாப்பிடுறவங்க கூட மைல்டா பேனிக் அட் அடேக்கு ஹார்ட்டடாக் எல்லா வருதுன்னு சொல்றாங்க அது நெறயா ஆயில் குடிக்குதுல அது மைதாவும் வேற
ஆமா மைதான்றது அந்த குடலோட குடல் ஒட்டிக்கு சொல்லுவாங்க என்னைகாச்சு ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிடலா அதே பழக்கோ இருக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு இப்பல்லா கண்ட்ரோல் பண்ணிருவே
அதுவு அதுக்கு அத விட கொத்து போரோட்டலா நல்லார்க்கு
கண்டிப்பாங்க கொத்து பரோட்டாலா அல்டிமேட்டா தா‌ இருக்கு எங்க வீட்டுல என்னன்னா ஒரு நாள் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஃர்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்து வாடகைக்கு இங்க வந்த போது எங்க மா கஸின் ஒருந்தவங்க வந்து எனக்கு கொத்து பரோட்டா வேனுன்னு அடம்பிடிச்சு வாங்கிட்டு வர சொன்ன அவங்க வாங்கிட்டு வர த்துகு முன்னாடி நா வேற ஏதோ சாப்பிட்டேன என்னான்னு எனக்கு தெரியல ஜஸ்ட் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் தாங்க எடுத்து வச்சே எனக்கு போது அப்புடின்னு சொல்லிட்டே ஆனா அந்த பரோட்ட டாவ அவங்க போய் வாங்கிட்டு வரதுக்கு ரெண்டு மூணு கடை ரெண்டு ஊரு நாலு ஊர் தாண்டி போய் வாங்கிட்டு ட்டு வந்து குடுத்தாங்கங்க ஆனா நாலு வாய் சாப்டுட்டு எனக்கு போது சொல்லிட்டாங்க இன்ன வரைக்குமே எனக்கு அத அவங்க வந்து சொல்லி காட்டி தா செய்வாங்க ஒரு பரோட்டா கேட்டியே எடி கொத்து பரோட்டா வேணும்னு ஒரு வாயாச்சு முழுசா சாப்பிட் ட்டியாடி நீ அப்டின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே என்ன கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு பரோட்டனாலே அந்த ஞாபக தா வரு
ஹ் அந்த மேரி யாருன்னா வாங்கிட்டு அத விட நம்ம சின்ன புள்ளைய இருக்கு போதுலா ம்ச் நைட்டு அப்பா வெளியே இருந்து வர வாங்கிட்டு வர வரைக்கு நம்ம தூங்கினாலுமே எழுப்பி உட்கார வச்சு நாலு வாய் குடு த்துட்டு தா படுக்க வப்பாங்க
ஆமா அப்பானாவே நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பெண் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பெ இதுதா ஹீரோ தா உண்மையாலே உங்கள மாரி வேணா நீங்க சொல்ற மாரி தூங்கிருந்தாலுமே எழுப்பி ஊட்டி விட்டுட்டு நீ தூக்கத்லே சாப்டுட்டு அப்டியே பட்
அப்டியே படுத்துதூங்கிடு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்பல்லா யாரோ அப்டில்லா சொல்றதில்ல வேணுமா வா ஹோட்டல் போலா வாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அப்டியே உக்கார்ந்து சாப்புட்றது இல்ல ஹோட்டல் போய் கொஞ்சோ கௌரமா உக்காந்து சாப்ட்டு வந்தரது
அதுவு ஒரு நல்ல ஒரு பழக்கோ தா இப்பவுமே நா வேணு அப்டின்னாலு அப்பா வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க ஒரு சில நேரத்துல ஊட்டி விடுவாரு ஒரு சில நேரத்
அ அ நம்ம ஜென்ரேஷன் சொல்லல இப்போ வர டூ கே பிள்ளைங்க சொல் ஜென்ஜென்ரேஷன் சொல்ற என்னக்கு வறபோது பீஸா வாங்கிட்டு வாங்க பிரெஞ்சு ஃப்ரைஸ் வாங்கிட்டு வாங்கப்பா அப்டின்னு சொல்லி சொல்றது கே எப் ஸி சிக் க்கன் தா வேணு எனக்கு அது என்ன அது அந்த சிக்கன் மட்டு பட்டி குலரா அப்டினு கேட்டா அதுதா நல்லா இருக்கு கிரிப்ஸ் கிரிஸ்பியா இருக்
ஏ அ அ கரெக்டுங்க கிறிஸ்பிதா கேக்கறாங்க இப்போ இருக்க புள்ளைங்கலா வந்து டேஸ்ட்டு தா கேக்குறாங்க அது வந்து எப்டி செய்றாங்க உடம்புக்கு நல்லதான்னு யோசிக்றது இல்ல
ஆமா ஆமா அத அவுங்க செய்ணு சாப்புட்ணு நல்லா மொறுக் மொறுக்குன்னு இருக்கனு வாயில டபக்கு டபக்குன்னு பொய்ட்ணு அப்டி நெனைக்குறது அதோட பின் விளைவுகள் தெர்ல
கண்டிப்பா அது வந்து போக போக அவங்களுக்கு அது தெரியுமா என்னன்னு எனக்குமே தெரில
ஆஹா பிள்ளைங்க அதுக்கு வந்து வேணு வேணுன்னு அடிட் தா ஆவுதுங்ளே தவிர அத விடணுன்றது வந்து யோசன வரல
கண்டிப்பா கரெக்டா தா சொல்றீங்க அதனால தா இப்ப இருக்க பிள்ளைங்களுக்ல்லா வந்து நெறைய வந்து ஹெல்த் இஸ்யூஸ் வர வாய்
ஆமா சின்ன வயஸ்லே
நெறைய ப்ரச்சனைகளு வருது அது வந்து அதுக்கப்ரோ மேபி அவுங்க ஒரு சிலர்லா புரிஞ்சி அ அத வந்து விட்டுட்றாங்க ஒரு சி
ஒரு சில கண்டினியூ பண் அ ஆம்மாமா அது கிட்டத்தட்ட ஒரு பேடு ஹேபிட்ஸ் மாரி அவுங்களுக்கு அது கிரியேட் ஆயிடுச்சு அந்த வெளிஃபுட் சாப்பட்றது
அதுக்கு காரணமே எனக்கு தெரிஞ்சி நான் வந்து பேரண்ட்ஸ் தாங்க சொல்வே நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து வீட் லே செஞ்சு குடுத்தோனா பிள்ளைங்க வெளிய தேட மாட்டாங்க
ஆமா இவுங்ளுக் சோம்பேறிதனோ பட்டுட் ட்டு போ இந்தா வாங்கி சாப்ட்டுக்கோ வெளிய ஆர்டர் போட்டுடே வந்துருச்சு பாரு அப்டின் சொல்லி
ஹலோ
சேரி ஓகே சிஸ்டர்
அ உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷ நன்றி
நன்றி